நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஓ எல்லாரு நல்லா இருக்கோங்க நீங் இவங்க வீடல எல்லா நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லா இருக்காங்க
அப்றோ பசங்கெல்லா என்ன பண்றாங்க
ஆ பசங்களாங்க கொஞ்ச மளிக சாமான் தேவைப்பட்டுச்சிங்களா கடைக்கு அனுமிச்சி இருக்காங்க
அப்டிங்களா இன்னு வண்டியில போயிருக்காங்களா நடந்து போயிருக்காங்களா
நடந்து போவாங்களா நம்ம ராஜாக்கள் அஹ பைக் வேற ஸ்கூ டூவீலர்ல தா போயிருக்காங்க பக்கோ தாங்க கொஞ்சோ பின்னாடி தா இருக்கு நடந்து போறதுனா தாராளமா போகலா அதுக்கெல்லா இவங்க தயாரா இல்லலைங்க உம் டூ வீலர் எடுத்து போயிருக்கறாங்க
ஆமா இப்பத்த பசங்கள்லா நடக்கிறதே இல்லைங்க தொட்ட தொண்ணுருக்கு பாத்தீங்கன்னா ப தடிக்க விழுந்தாலு வண்டி வே
ஆமா ஆமாங்க மொதல எல்லா நம்ம எல்லா ஒருகி கிலோமீட்டர்னா கூட பஸ் ஸ்டாண்டுக்கு வீட்டுக்கு இருந்தா கூட நம்ம போயிட்டு வந்திடுவோ இவங்க பக்கத்துல இருக்கிற மளிக கடைக்கு போக மாட்டேங்கிறாங்கன்ன பாருங்களேன்
இந்த பழகிட்டாங்க நடக்கறதுக்கு இது பண்றது இல்ல பசங்க
ஜாலியா அப்டியே வாக்கிங் போலா அப்டிங்கிறதெல்லா இல்லைங்க ஒரே நிமிஷத்துல போய்ட்டு வீட்டுக்குள்ள வந்துரணு இது என்னன்னா வெளியில வெளையார்றது க்கும் போறதில்லைங்க வீட்டுக்குள்ளயே அடஞ்சு கெடக்குறக் க்கு அவ்ங்களுக்கு அவ்ளோ இஷ்டமா இருக்குது
அதுதா எல்லா எல்லா மொபைல் ஃபோனு அது இதையு வெச்சிக்கிட் டீவி இதுவே வெச்சிட்டு அடிக்ட் ஆயிட்டாங்க எல்லாருமே ஸ்கூல்லயே உக்காந்து உக்காந்து அவ்ங்களுக்கு கஷ்டமாயிருதா வந்தா ய இப்ப எதா ஒன்ன பாத்துட்டு உக்காந்துக்குணுன் நெனைக்கிறாங்க எல்லாருமே எதுக்காகவு டைம் வேஸ்ட்டு பண்ணக் கூடாதுன் நெனைக்கிறாங்க
ஆனா அவ்ங்க வேஸ்ட்டு தா பண்ணியிட்ருக்காங்க அது ஒன்னு உபயோகங் கடையாதுல்லங்க
ஆமாங்க அது அவ்ங்களுக்கு புரியாது இப்ப
எப்பவ்மே முன்னாடியெல்லா எப்பதா ஸ்கூல் உட்டு வந்தா வெளியிலதா இருப்பாங்க வீட்டுக்குள்ளயே வரமாட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா வீட் கதவ தாண்டி வெளியில போறதில்ல
அதுதாங்க சைக்கிள்ல ஓட்டலாம் பண்ணலா நம்ம ஏன்னா நம்ம இப்ப இருக்குற இதுல பாத்தீங்கன்னா சிச்சுவேஷன்ல யாருக்குமே எக்சசைஸ் பண்றதுங்குறது ஒரு முடியாத விஷியமாயிருச்சி கால இதுக்காக டெ டைம் ஸ்பெண்ட் பண்றதில்ல எல்லாரு லேட்டா லேட் நைட் படுத்துட்டு காலையிலேயே அ தே மாரி லேட்டா எந்திரிச்ட்டு இந்த மாரி பழகிட்டாங்க ஒரு சைக்கிளாவ்து ஓட்னொம்னா ஒரு கடக்கி போறக்காவ்து வந்து அ யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாரி ஆச்சு
ம் இப்ப எல்லா போர் நடத்திட்டு இருக்காங்க நம்ம மாத்தி மாத்தி பெட்ரோல் வெலையு தாருமாறா ஏறிட்டு இருக்குது இதுல ய இதாவ காசு யாவது மிச்ச படுத்தலாம் கடைசிக்கி
ஆமாங்க
ம் இல்ல ம் பசங்க எல்லா முன்னாடியெல்லா சேந்தாங்கனா எல்லாரு ஒரு பத்து பேர் சேந்தாங்கனா ஒரு சைக்கிள் ஓட்றதயவே வேலையா வச்சிருப்பாங்க சும்மாவாச்சு அந்த வீதிய ரவுண்ட் அடிச்சுட்டாவது இருப்பாங்களே தவர பஞ்சர் போட்றது டியூப் மாத்துறது இதே வேலையாதா இருக் குங்க ஃபர்ஸ்ட்டெல்லா
செரிங்க
இப்ப வந்து எங்கிங்க அதுக்கு சைக்கிள் கடைகளா அங்கங்க ஏதோ இருக்குது
மொதல்ல நாங்க சின்ன வயசுல இருக்கும் போதுங்க சைக்கிள் எல்லா வீட்லயு இருக்காது வாங்கி தர்றதுக்கு அந்த அளவுக்கு வசதி இருக்காது என்ன பண்ணுவோங் நாங்க ஒரு மணி நேரத்துக்கு இவ்ளோன்னு சொல்லிட்டு வாடகைக்கு குடுப்பாங்க சைக்கிள, அந்த சைக்கிள எடுத்துட்டு வந்து நாங்க ஓட்டி பழகுவோ அந்த மாரி பழகுணுத்தாங்க சைக்கிளு அது ஒரு ஆசையா இருக்கு அந்த சைக்கிள புடிக்கிறதுக்குங் கூட நம்ளுக்கு சொல்லிக் குடுக்குறக் கூட யாரு இருக்க மாட்டாங்க புடிச்சிக்கிற பிடிச்சிக்கிறேன் சொல்லுவாங்க அப்றொ விட் ட்ருவாங்க நம்மளே கீழ விழுந்து நம்மளே எந்த்ரிச்சி த சைக்கிள் பழகணு
கரெக்ட் கரெக்ட்டுங்க
அதுல ஒரு ஆச
ஆமாங்க அந்த காலத்துல அதெல்லா ஒரு இது ம் வாடகைக்குலா கூட சைக்கிள் கடைஞ்சுட்டு இருந்தது உம்
ஆமாங்க வாடக்கிளா சைக்கிள் குடுப்பாங்க நால அப்டிதா பழகுனங்க அப்பறோ பாத்தீங்கன்னா சைக்கிள் பழகன உன்னே சைக்கிள் ஒண்ண வாங்கி குடுத்துட்டாங்க வீட்ல ஏன்னா அப்பல்லா தண்ணிக்கிரொம்ப கஷ்டங்களா அப்போயே எடுத்துட்டு வரதுனா ரொம்ப கஷ்டோ நம்ம ஒவ்வொரு கொடமா தா எடுத் ட்டு வருவோம் நம்மளுக்கு அந்த தலையிலலா வச் ச்சு பழக்க இல்ல நா கடையும் வச்சுருந்தாங்களா ஃபுல்லா தண்ணி சம்மந்தப்பட்ட இது அதிகமா ஒர்க்குங்களா அதனால தண்ணி அதிகமா தேவைப்படு பசங்க வேலைக்கு அந்த மாரிலா இருந்தாங்க தண்ணிக்காக இது பண்ண வேண்டானு சொல்லிட்டு நாங்க அப்போ அதிகமாக போரும் போட மாட்டாங்க அந்த டைம்லலா நாங்க சின்ன வயசா இருக்கும் போது வீடு வீட்டுக்கு இப்போ போர் போட்ருக்காங்க அப்போ போட மாட்டாங்க நம்ம போய் தண்ணி எங்க கெடைக்கக்குதோ அங்க போய் தா எடுத்துட்டு வரணு அப்போ சைக்கிள் பழகனதையும் அவ்ங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போய்டுச்சு வீட் ஒரு சைக்கிள வாங் குடுத்துட்டாங்க
செரிங்க அவ்ங்களுக்கு வேலையு நடந்த மாரி ஆயிடுச்சு உம் ஆமாங்க அது வெளயாட்டுத்தனமாவே அந்த வேலைய செஞ்சு முடிச் சரலா
ஆமாங்க ஒரு ஜாலிங்க அதெல்லா போய் நம்ம தண்ணி புடிக்கிற பக்கம் லாங்ல போயி லைன் போட்டு புடிச் சது எல்லாத்து கூடயு கம்யூனிகேஷன் இருக்கு பாத்தீங்கன்னா எல்லாரத்தியு ஒரே எடத்துல பாத்துக்கலா ஒரு பத்து பேர் எல்லாரு கூடி இருந்து தண்ணி ப அதுல ஒரு சந்தோஷ உம்
உம் கரெட்டுங்க ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சைக்கிள் ஃபுல்லா நெறஞ்சிரு இப்ப வந்துங்க ஸ்கூல் பஸ் பஸ்ஸு வந்துருச்சுங்களாச்சுங்க
ஆமாங்க
யாருமே ஸ்கூலுக்கு வந்து பெருசா யாருமே ஸ்கூலுக்குப் வந்து பெருசா பக்கத்துல இருக்கிறவங்க ஆனா இப்போவு சைக்கிள எல்லா போக தா செயறாங்க
ஆஹ் சைக்கிள் ஸ்கூல்லயே குடுத்துடுறாங்க இல்லலைங்களா இப்ப படிக்கிற பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு தா கெடைக்கல நம்ம படிக்கு போது இப்ப எல்லா பிள்ளைகளுக்குமே சைக்கிள் குடுதறாங்களா அதனால சைக்கிள்யே பொண்ணுங்க பசங்க எல்லாருமே சைக்கிள்யே போய்டுறாங்க அதனால பாத்தீங்கன்னா கவர்ர்மெண்ட் ஸ்கூல்ல ஃபுல்லாவே சைக்கிள்ஸ் தா
ஆஹ் ஆனால பாத்தீங்கன்னா இந்த டிராஃபிக்ல வந்து அவ்ங்க விட்ரது கொஞ்சோ பயமாதானுங்க இருக்கு
ஆமா ஆமாங்க இப்ப எல்லா வண்டி ஒண்வே பண்ணிட்டா ங்களா ரொம்ப பயமா இருக்குங்க பசங்க வெளியில போனாலே
ரொம்ப ஃபாஸ்ட்டா ஓட்றக்குன்னே ஒரு சில பைக் எல்லா விட்டுருக்கறாங்க என் பசங்கல்லா அதை பாத்தாலே அம்மா அந்த வண்டி போகுது அந்த வண்டி போகுதும்பாங்க அந்த மாரி எவ்வளோ ஃபஸ்டா போறக் இருக்குனு அந்த வண்டிகள எல்லா வச்சுட்டு நம்ம வந்து நம்ம பசங்க எல்லா கொண்டு வந்து விட முடியாதுங்க ரோட்ல
அதுத தாங்க மெயின் ரோடல விட முடியாதுங்க நம்ம அனுச்சிட்டு போட்டு வர்ற வரைக்கு நமக்கு பயந்துட்டே இருக்கோணு
ம்
ம் போயிட்டாங்களா கரெக்டாக போயிட்டாங்களா கரெக்டாக வருவாங்களா அப்டின்ட்டு அதனால நம்ம வீட்டில இருக்கும்போது இந்த கடைகளுக்கு போறக்க அப்டி இப்டி ஓட்டிக்கலாங்க நம்ம பக்கத்துல இருக்கு போது ஸ்கூலக்கு குடுத் துறது நம்மளுக் பயமா இருக்குது அவுங்க போய்க்குவாங்க நம்மளுக் பயமா இருக்கு
நம்ம வீதிக்குள்ள ஓட்றதுக்குங்க கரெக்ட்டு பசங்க நாலு பேர் சேந்து விளையார்றதுக்கு இது மாரி வெ ச்சுக்லா நம்ம
ஆமாங்க டெய்லி கொஞ்ச நேரமாவ்து குடுங்க காலைல கொஞ்ச நேரொ சாய்ந்தரொ கொஞ்ச நேரொ கம்ப்பல் பண்ணியாவ்து ஓட்ட சொல்லுங்க
நா வந்துங்க அந்த சைக்கிள வெச்சி இன்னொரு ஐடியா பண்ணிருக்குறங்க அது ஓடாம சும்மாவே நிக்கிதுங்ளா நம்மளுக்கு ஏதாவ்து அத கொஞ்சொ ச சென்ட்ர ஸ்டாண்டு போட்டு ஆ எக்சைஸ் பண்ற மாரி அதி கொஞ்சொ மாத்திக்லாமான்னு ஒ ரே யோசனையா இருக்குதுங்க வெறு பெடலிங் மட்டு பண்ணுனோனா எக்ஸைஸ் வருது இல்லைங்ளா அது பண்ணிக்லாமான்னு ஒரு யோச னையாருக்குங்க
அப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்க போடணுங்க கம்பி சென்ட்ர் ஸ்டாண்டு போட்டீங்கன்னா இந்த கம்பில வந்து நம் மேல ஏரி உக்காந்து கம்பி வளைஞ்சிரு இல்லைங்ளா கொஞ்சொ நல்லா ஸ்ட்ராங்கான இது ஸ்டாண்டு போட்ற மாரி வெச்சுட்டோம்னா நம்ம ஒரே எடத்துல நிறுத்தி எக்ஸசைஸ் பண்ணிக்லா
ஆமாங்க கரெக்ட்டுதா ம் அது உபயோகப்படாமயே இருக்றத் பாக்க பாக்க நம்ளுக் என்னன்னா சுத்தம் பண்ணம் போதெல்லா ரொம்ப எடஞ்சல இருக்குதுங்க அது வேண்டாத ஒரு பொருள் அங்க வச் ச்சிருக்குற மாரியே ஒரு ஃபீலிங்கு அத எடைக்கி போறக்கு மனசு வர மாட்டேங்கிது அதுக்கு எல்லாமே போயிருச்சுங்க ப்ரேக் கு டயரு வீல் எல்லாமே போயிருச்சு எல்லாத்தைய்மே ரெடி பண்ணணுன் நெனச்சாலு அதுக்கு ஒரு நாளு டைம் ஒதுக்குறக்கு கஷ்டமா இருக்குதுங்க
செரி செரிங்க நீங்க சைக்கிள விட்றாதீங்க ஏதோ சின்னச் சின்ன செலவா இருந்துச்சுனா அத ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கு சைக்கிள் வந்து இப்பொல்லா பெருசு எல்லா வெலை அதிகமாய்ருச்சிங் பைக்கு வெல மாரி ஆய்ருச்சு சைக்கிளுங்க நாங்க இப்பதா ரீசண்ட்டா வாங்குனொங்க ஒரு சைக்கிளு கீர் சைக்
சேர் சேரிங்க ம்
ம் நம்ம இந்த எக்சசைஸ் மிஷின் வாங்லான் பாத்தங்க கேட்ட டாக்ட்ருட்ட ம் அவ்ரு என்னன் டோர்ன்னோ நீங்க மிஷின விட சைக்கிள் ஓட்றக்கு எடம் இருந்துச்னா சைக்கிள வாங்கிருங்கன்ட்டாங்க
ம் செரிங்க பரவால்ல ம்
அதனாலதா வாங்கிருக்குறங்க டெய்லி கொஞ்ச கொஞ்ச நேரோ பசங்ளு ஓட்டுவாங்க டியூஷன் போனாங்னா ஓட்டுவாங்க சின்ன பையனு ஓட்டுவாங்க எ ரெண்டு பேருமே ஓட்டிக்குவாங்க அப்புற நாங்ளு மொஜ நேர டைம் கெடைக்ம்போது ஓட்டுவோ
எங்க அப்பா மொதல்ல சைக்கிள் வச்சிருந்தாருங்க அதும் சைக்கிள் ஒன்னுதா இருந்துது எங்க அப்பா ஓடது எங்க அப்பா ஓட்றதுக்கு அது ரொம்ப வர்ஷமா மறுவ்டி பாதுகாத்து வச்சிருந்தங்க பாக்கும்போதெல்லா அ அப்பா ஞாவ்கந்தா வரு சம் முன்னாடி எங் பெரிப்பாங் அ எல்லார்மி சைக்கிள் மட் டுந்தா வெச்சிருந்தாங்கன் வெச்சுக்கங்ளே எங்க போறதுனாலு அதுலதா போவாங்க வருவாங்க
செரிங்க
அப்பொ பெருசா இந்த நம் கால் டேக்ஸ் டி இத எல்லா இல்லைங்லே செங்லா அதனால நம்ளுக்கு சைக் கிள் தம் பெஸ்ட்டு
நல்ல எக்சசைஸுங்க நம்ம இது வந்து எப்டின்னா ம் நம்ம கடைக்கு நம்ம சொ இதுக்கு யூஸ் பண்ணிக்லா வீட்ல எதா பொருள் வாங்கொன்னாலு போய்கிலா வந்துக்லா ஒரு எக்சசைஸ் மாரி ஆச்சுங்க காலைல எந்துச்சு நமக்கு தேவையான காய்கறிகள போய் வாங்கிட்டு வந்தா கூட போதுங்க பக்கத்து கடைகள்ல
ஆமாங்க ஆமாங்க
வேறெதும் பெருசா பண்ணாட்டிங் கூட
உம்
எங்க வீட்ல பசங்கலைல்லா காலையில நேரமா எழுப் புடுங்க
எழுப்விட்றது என்ன காரணொ தெரியுங்ளா கொஞ்ச சன்லைட் அவங்க மேல படணுங்க அதுக்காக வேண்டியாது காலையில கொஞ்ச நேரமா ஃபர்ஸ்ட்டு சன்ரைஸ் நல்லதுன் சொல்லிர்க்றாங்க சூரிய உதயத்த வந்து பாக்கணும் பாத்தா நல்லது அப்டின் சொல்லி சொல்லிட்ருந்தாங்க இன்னைக்குதா பாத்தங்க சர் கொஞ்சொ அவங்கள வெயில நிக்க க்லாம் இல்ல நாமளே கொஞ்சொ ஒரு ஹாஃப்பனர் வாக்கிங் போனா நல்லது காலையில
ஆமாங்க நாஸ்ஸெல்லா பாத்திங்னா நமக்குங்க வாக்கிங் போறக்கு காலைல டைம் கெடைக்காதுங்க ஏனா இவங்களைலா ஸ்கூலுக்கு அனுப்பணு அவர் ஆஃபீஸ்கு அனுப்பணு அப்றம் அதனால நம்ம வீட்டில் ஒரு பெட் ஒன்னு இருக்கு இது எல்லாத்தையு பாக்கோனு நம்ம காலை எந்திச்சி வாக்கிங் போ முடியாதுங்க காலைல எந்திரிச்சி சும்மா கொஞ்ச நேரோ அப்டியே வ இது பண்ணி இங்கியே வீட்டுக்குள்ளயே பாத்திங்னா கொஞ்சொ நடந்துட்டு அப்பறொ நம்ம ஏதாவது முடிஞ்சது ஏதோ க எக்சசைஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு எக்சசைஸாவது பண்ணிட்டு அப்றொ வந்து வேலைய ஸ்டார்ட் பண்ணிக்கிறதானுங்க
எங்கெங்க இந்த ப பசங்களையு இவருங்களைலா கம்பெனிக்கு அனுப்புறதுக்குள்ள அதுவே ஒரு எக்சசைஸா மாறிடுதுன் வச்சிக்கேங்ளே சமையல் பண்ணி இந்த ரூம்க்கு அந்த ரூம்க் கு நடந்தோன் வச்சிக்கோங்க இதுவே நம்ளுக்கு பாதி எக்சைஸ் பண்ண மாதி வாக்கிங் போன மாதிரி ஆயிருது
ஆமாங்க கொஞ்சொ ஒரு அஞ்சு நிமிஷொ லேட் ஆய்டுச்சின் வச்சு தோங்க நம்ம கொண்டி விட்ற மாரி ஆயிர் று அரக்க பறக்க கிளம்பி நம்ம கொண்டி விட்ற மாரி ஆய்ரு
ஆமாங்க
பண்ணிரு
நேரத்ல எந்திரிச்சிருவாங்க பசங்க எந்திரிச்சிட்டுங்க எவ்ளோ டைம் இருக்குது அப்டின் சொல்லிட்டு அசால்டா கெளம்புறது அப்ப என்ன ஆயிருனா கடைசில பாத்திங்னா டைம் பத்த மாட்டேங்குது
ஆமா ஆமாங்க அதுதா பிரச்சன கரெக்டா அவங்க நம்ம போய் அவங்ள வந்து இது பண்ற மாரிருக்கு அவங்ளா முன்னெச்சரிக்ரியா கெளம்பலா பண்ணலா அப்டிங்றது பண்ண மாட்டாங் நம்மதா கேர் எடுத் து பண்ண மார்ரி பண்ற மாரி இருக்குது
குளிங்க ட்ரெஸ் மாத்துங்கன்னு ஒவ்வொனும் நம்ம சொல்லி சொல்லி செய்கிற மாரி இருக்குதுங்க அப்படி சொன்னா
செரி செரி செரிங்க, சேரி நீாயாவது பண்ணுங்க எக்சசைஸ் எல்லா
சேரிங்க.
சேரிங்க, நாளைக்கு பேசுற மேம்.
ஆ ஓகேங்
க்பாய்ங்க.